ஹலோ
அஹல
ஹலோ ந கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சிஸ்டர் எப்படி இக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்குஸ் எயிட் மந்த்ஸ் ஆச்சுங்க எயிட் மண்த்ஸ் சிஸ்டர்
சீஸ் மந் ஆச்சா
ஆமா சிஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு
ஏதாவது கம்லா வாமிட்டிங்லா ஓகல
ஆமாங்க சுகர் இருக்கு
ங்களா
வாமிட்டிங் எல்லாம் ஒன்னு இல்லங்க சுகர் இருக்கு
ஓ வாமிட்டிங்னு ஸ்டார்டிங்ல இந்தே இல்லைங்களா
இல்லங்க ஃபா ஸ்டார்டிங்ல இருந்து ஆ தா கன்ஃபார்ம் ஆன டேட்லருந்து ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் இருந்துச்சுங்க இப்பதா இல்ல
ஓ ஓகே ஓகேங்க சுக இப்ப எப்படி நார்மல் பண்ணி இருக்குங்களா
ஆமாங்க சிஸ்டர் ஆ சிக்ஸ்த் மந்த்த்லதான் சுகர் ஸ்டார்ட் ஆச்சு அப்ரோ கண்ட்ரோல் வந்து சரி பண்ணச்சி சிஸ்டர்
ஓ ஓகே ஓகே சுகருக்கு நீங்க மோஸ்டா நல்ல டயட்ல இருக்கீங்களா இல்லையா
சிஸ்டர் சுகருக்கு வந்து நான் ஸ்ட்ரிக்ட் டயட்ல ஃபாலோ பண்றேன் சிஸ்டர்
பண்ணிட்டு இருக்கங்களா என்னன் சாப்பிடுறீங்க சுகருக்குனு
ஆமா சோர் வந்து சோ ஆ சோறு தான் சிஸ்டர் சாப்புடுற
உ ஓ சரி சரிங்க நைட் எல்லாமே சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க
ஆ அ கம்மி சோறு நறைய வெஜிடேபிள்ஸ் நறை
உ
கேக்குதா
ஆ ஸ்ட கேக்குது ஆ நைட்லாம் கொஞ் சப்பாத்தி ஹலோ
சப்பாத்தி காலைலயும் சப்பாத்தி மத மத்தியானம் மட்டும் கொஞ்சோ சோறு சாதம் குழம்பு
ஓ ஹோ செரி செரிங்க
உங்களுக்கு இத இந்த மாதிரி எவு பிரச்சன இருந்துச்சுங்களா
எனக்கு சுகர் இருக்குல இது வரைக்குமே ஆனா சுகர் இரு க்குறாங்க நல்லா வெஜிடபில்ஸு இப்பக்கூட ஆப்பிள் இந்த மாதி எடுக்காம அ கொய்யாப்பழ
இந்த கொய்யாப்பழதா சாப்பிட்டு இருக்கே கொய்யாப்பழ சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க நாவாப்பழ இம்முனிட்டி பூஸ்டர்
அதா கொய்யாப்பழ லீஃப வந்து நல்லா தண்ணீல போட்டு கொதிக்க விட்டுட்டு அத குடிச்சா மே சுகர் நார்மல் ஆகுன்னு சொன்னாங்க
செரிங்க சரி சிஸ்டர் நான் இந்த பழத்ததா சாப்டுட்டு இருக்கே அனா அந்த லீஃப் திருப்பல் ட்ரை பண்றே
ஆ அப்புற இது பாவக்கா எல்லா நல்லா ரைஸ் கூட பாவக்காவு இது பண்ணி சாப்பிடுங்க பாவக்கா சாப்பிடும்போது அது சுகர் இதாகும்ன்ற மார் சொன்னாங்க கண்ட்ரோல போகுன்னு பாவக்கா அப்ரோ நம இது எல்லா என்ன ஸ்ட்டர்
லா இந்த டயட் சாட்டு எதாவது வெச்சிங்கிலா எனக்கு அனுப்புங்க
இல்ல டயட் சாட்ல இது வரைக்கு நா ஆக்சுவலா வந்து இது போன டைமு ஒரு டாக்டரு சொல்லியிருந்தாங்க
ஓகே சிஸ்டர்
ஆ பைனாப்பிள் இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எல்லா ஸ்ட்ராபெரி இதெல்லா எடுத்துக்காம ஆ இந்த மாரி கோவா கொய்யாப்பழோ அப்புறோ நவ்வாப்பழோ இந்த மாரிலா சாப்ட சொன்னாங்க அ ஸ்நாக்ஸ்ல கூட நல்லா அ ஸ்நாக்ஸ் டைம்ஸ்ல வேற எதாது பிஸ்கெட்ஸு இந்த மாரி ஜூஸியான ஐட்டம்ஸ்ல்லா ஒன்னு சாப்டாம சுண்டல் அந்த மாரிதெல்லா வேக வெச்சு சாப்ட சொன்னாங்க
ஆமா நா அதெல்லா ஃபாலோண்ணி இப்ப என்னுடைய சுகர் நார்மல் ஆயிடுச்சு இப்போ ஒன் டுவென்டி கீழ வந்தாச்சு ஆமாங்க நீங்க காலில என்ன சமைச்சீங்க
காலைல நான்னு இட்லி தா ப பண்ண பட் நீங்க இப்போ என்னன்னா இப்ப இட்லி இதெல்லா சாப்புடுல உம் உம்
சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்